ஆ வணக்கம் தோழன் நல்லா இருக்கிறீங்ளா
நல்லா இருக்கு நீங்ளு ஆயி
ஆ நல்லா இருக்கோங் தோழன்
ஆ கண்டிப்பா சாப்ட்டேன் நீங்க சாப்டீங்ளா
ஆ சொன்னாங்க ஆ நா பாத்தீங்கனா ஒரு நிகழ்வுக்கு சென்று வந்தேன் தோழன் அதனால நா அங்யே சாப்ட்டு வந்ட்டேங் தோழன் நீங்கங்க தோழன்
அப்டிங்ளா நா வீட்ல வந்து பாத்திட்டிங்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்னா எனக்கு சுண்டக்கா கொழம்பு சுண்டக்கா கொழம்பு கீர கீரயு சாப்ட்ட
செரிங் தோழன் செரிங் தோழன் நான் இப்பதா ஃபங்க்ஷன் முடிச் சு வந்தேங் தோழன் நீங்கங்க தோழன்
நா இங்கே அ தோட்டதுக்கு வந்த
தோட்டத்துல ஓ ஓகே ஓகேங் தோழன் தோட்டத்துல என்ன செடி வளத்துறீங்க தோழன்
நா வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா சோளோ மக்காச்சோளோ ஆ அது அப்புறோ வந்து பாத்தீங்கனா பருத்தி இதெல்லா போட்டுட்டுருந்தோ ஆ
நாங்குளு விவசாயம் பாக்குறோ தோழன் நாங்க பாத்தீங்ன்னா வெற்றிலை தெரியுமாங் தோழன் வெற்றிலை அதனால அந்த தோல் அந் அந்த தோட்டோம் போட்ருக்கோங் தோழன்
நா வந்து ஒரு இ சேவை மையோ வெச்சிருக்க ஆ மீ மீதியான வேலைல விவசாய வேலய பாக்குறே
செரி செரிங் தோழன்
ஆமா ஆமா இப்போ நீங்க இருக்கறது நகரத்துலயா நீங்க இருக்குற நகர பகுதியா இல்ல கிராம பகுதியா
நா இருக்றது இப்ப நகரம்னு சொல்ல முடியாது கிராமோனு சொல்ல முடியாதுங் தோழன் ரெண்டு கலஞ்ச்சிட்டு கலவைங் தோழன்
சி சிறுநகரம் மாரி ஆ சேரி ஓகே இப்ப வந்து பாத்துட்டிங்னா உங்களுக்
நீங்க இருக்குறதுங் தோழன் கிராமமாங் தோழன்
ஆமா நா இருக்குறது கிராமோ ஆ இது கட வெச்சிருக்குறது நகரோ கட வெச்சுருக்கிறது நகரோ நா இருக்குறது கிராமத்லருக்கே இப்போ இன்னிக்கு வந்து பத்துக்குட்டா வெச்சிக்கோங்ள நீங்க நீங்க விவசாயத்துல நீங்களு கொஞ்சோ ஆர்வமா இருக்கறதுனால வந்து பாத்துட்னா இப்போ இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயோ குறிப்பா வந்து பாத்திட்ன்னா நீங்க பள்ளி படிக்கு போதோ கல்லூரி படிக்கு போதோ இந்த மழை நீர் செகரிப்பின் அரசு அத பத்தி உங்களுக்கு தெரியுங்கள்ல
மழை நீீர் சேகரிப்பு பற்றீங்ளாங் தோழன்
ஆமா மழைநீர் சேகரிப்பு பற்றி ஒரு சில கருத்துக்கள நம்ம இன்னிக்கி ஆராயிரான் பாக்கலா சேரி ஓகே மழ நீர் சேகரிப்பு பத் தி உங்களுடைய உயர்வான எண்ணம் என்னனு மட்டு எனக்கு சொல்றீங்ளா
மழை நீர் சேகரிப்பு மிக முக்கியமானது தோழன் ஏனா இப்ப இருக்க காலகட்டத்துக்கு பாத்தீங்னா மழை நீீர் சேகரிப்பு இல்ல அப்டின்னா செடியெல்லா வளத்த முடியாதுங் தோழன் எனா இப்ப க்ராம சைட்ல பாத்தீங்க அப்டின்னா கொளோ கொட்டை இந்த மாரி எடத்துலைலா பாத்தீங்னா மழ இருந்தா மட் டுங்தா தோழன் செடியே நாத்து நட முடியு இப்ப நம்ப அதிக போட்ற து போரு தாங் தோழன் போட்றோ போரு
பாங்
போர் போடைல பாத்தீங்னா மழை நீர் சேகரிப்பு கொஞ்சோனாது இருந்தாதா நம்ளால போர் போட்டு எடுக்க முடியுங் தோழன் விவசாயத்துக்குல்லா ரொம்ப முக்கியமானது மழை நீர் சேகரிப்புதாங் தோழன் பாலித்தீன் கவர்லா நம்ம யூஸ் பண்றத முடிஞ்ச லெவளுக்கு நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டோ அப்டின்னா நம்ம தாராளமா மழை நீீர் சேகரிப்பு பண்லாங் தோழன் பாலித்தீன் கவர்லா யூ நெகிலி கு நெகிழி பொருட்கள் நெகிழி பைக்கள் இத எல்லாத்துயுமே இப்ப நம்ம பயன்படுத்துறனால பூமிக்கு பாத்தீங்க அப்டினா தண்ணி உள்ள போக மாட்டிங்கிதுங்க தோழன் பூமி வந்து குளிரடைய மாட்டிகிது தோழன் சோ அ அதனால பாத் தீங்க அப்டின்னா மழை நீர் வந்து நறையா மேலாலயே இருக்குங் தோழன் பூமிக்குள்ள போகாதுனால தா நமக்கு தண்ணி வர மாட்டிகிதுங் தோழன் முன்னெல்லா பாத்தீங்கனா கெணத்துலைலா தண்ணி மேலாலயே இருக்குங் தோழன் அடி வரைக்கு தோன்றுருப்பாங்க மேல வரைக்குமே தண்ணி இருக்கு மோண்டி எடுக்குற லெவல்க்கு தண்ணி இருக்கனு தோழன் பட் இப்ப கடந்த காலத்துல பாத்தீங்ன்னா தண்ணியே இருக்க மாட்டேகிதுங் தோழன் இந்த சித்திரை வைகாசிலா வந்துச்சுனா தண்ணி சுத்தமா இருக்க மாட்டிகிதுங் தோழன்
கண்டிப்பா கண்டிப்பாங்க மழை நீர் சேகரிப்பு பொறுத்து ஒரு நல்ல அபிப்ராயோ வச்சிருக்கீங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க நல்ல அருமயான விஷ்யோ இப்ப வந்து பாத்திட்னா இந்த மழைநீர் சேகரிப்பு வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் ஆரம்பிப்பதற்கான முக் கிய நோக்கோ வந்து பாத்திட்டினா நிலத்தடி நீர் மட்டத்த வந்து பாத்துட்னா உயர்த்தனங்கறதுக்காக தா ஏனா வந்து பாத்துட்னா நீங்க சொன்னதுபோல அன்னக்கில்லா வந்து பாத்தீங்கன்னா கைல தோண்டனுனே ஒரு அஞ்சடி ஆறு அடி தோண்னோனே அந் தண்ணி வந்துச்சுஆனா இன்னக்கி வந்து பாத்திட்னா ட்டு எங்க வேணா நம்ம போர் போடணு அப்டின்னா ஒரு ஐநூறு அடி ஆய்ர அடி ஆய்ர போட்டாலு கூட தண்ணி வ பாக்க முடியாத சூழ்நெல ஸோ அந்த இதுல நிலத்தடி நீர வந்து பாத்தீங்ன்னா நம்ம அதிகப்படுத்தணு அப்டிங்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டுந்தா இந்த ஒரு இத கொண்வந்து அரசாங்கோ செயல்பட்டுச்சு ஆனா வந்து பாத்திட்னா அது செயல் அளவுல மட்டுமே போய்ருச்சே தவர இன்னைக் அது பாத்தா இன்னைக் எங்க இருக்குன் பாத்தோன்னா எண்ண கூடிய லெவல்ல தாருக்கு ஸோ அதனால வந்து பாத்திட்னா இந்த ஒரு விஷ்யத்துல மிக அதிகமாக ஒரு தனி மனிதன் அதுல கண்டிப்பா ஒரு முயற்சி செலுத்துறாங்க அப்டின் சொன்னா அந்த வருகுற நம்ம இப்ப நம்ம காலத்துலே இவ்ளோ கஷ்டம்னா நம்முடைய சந்ததியார் வர்ற கால எவ்ளோ கஷ் டமாருக்கு ஸோ அதனால நம்முடைய வருகுற தலைமுறையே நம்ம மனதுல வச்சு ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த மழை நீர் சேகரிப்புன்ற காரியத்த வந்து பாத்திட்ன்னா முன்ன
ஆமாங் தோழன்
நா மக்களுடைய மனநெலை என்ன ஆயிருச்சுன்னா எப்ப பாத்தாலு நம்ம என்ன நெனக்கிறோ அரசாங்கோ செய்னு அரசாங்கோ செய்னு ஆனா இந்த மாரியான காரியங்கள்லா ம மனிதர்கள் நம்ம
ஒவ்வொரு தனி மனிதர்களுக்கு இருக்கணுங் தோழன் இப்ப மாடித்தோட் ட்டத்துல கூட நறையா கொண்டு வன்ட்டாங்கெங் தோழன் எல்லாருமே மழை நீர் சேகரிப்புன் சொல்லி மழைநீர் சேகரிப்பு தொட்டி போட்ருக்காங்கைங் தோழன் வீட்டுக்கு ஒவ்வொன்னு போட்டா கூட போதுங் தோழன்
கண்டி ஏனா வந்து பாத்திட்னா இப்போ மாடித் தோட்டம் நீங்க சொல்றப்பதா நா என்னுடைய நினைவுக்கு வரக்கூடிய காரியோ என்னன்னா மாடி தோட்டத்துக்கு வந்து பாத்திட்னா இப்போ வாடக வீடு
குறைவுன் சொல்லலா ஆனா சொந்த வீடு வச்சுருக்கவங்க இன்னக்கி தங்களுடைய தேவைக்கு தே குடும்பத்தின் தேவைக்காக வெளி போய் நம்ம காய்கறி வாங்க வேண்டிய அவசியோ கெடயாது ஸோ அத வந்து பாத்திட்னா நம்ளுடைய மாடி தோட்டத்திலயே நம்ம போடும் ஏனா மாடி தோட்டத்த புடிச்சு இன்னக்கி நறையா விழி விழிப்புணர்வு முகாம்கள்லா எத்தனயோ பக்கோ நடத்துறாங்க அத அத நம்ம பெஸ்ட்டு நல்லா பண்ணம்னா இன்னு அதிகமான நெலமைல நம்ம போயி இந்த மருந்தடிக்கிற உணவு அந்த பொருட்கள வாங்கி சாப்ட வேண்டிய அவசியோ
கெடயாதுங் தோழன் கரெக்ட் செரிதாங் தோழன் ஆ நீங்க வெதைகள் எல்லாமே நீங்க எப்டிங் தோழன் உருவாக்குவீங்க கடைல வாங்குவீங்ளாங் தோழன் இல்ல நீங்க காய்கறி மூலியமாவே விதைகள்லா எடுத்துப்பீங்லாங் தோழன்
தெரிஞ்சி சொல்லுவாங்கள அதிகமான நிலைமையில நாங்க இந்த கடலையென்ன கடலையோட அது அந்த விளைஞ்சதெல்லாம் நாங்க எடுத்துக்குவோம். இப்ப ஒரு சிலது நாத்து வகையில எடுத்துக்குவோம் நாத் து நாட்டு வகைகள் வந்து நாட்டுப்பண்ணைக்கு போய் நாட்டு வகைகள் எடுத்துக்குவோம். அந்த மாரிதான் விதைகள் அதிகபட்சமா விதைகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மல்ல நம்ம நம்ம மண்ல விளையிற அந்த விதைகளையே பயன்படுத்தி
செரிங்க தோழர், செரிங்க தோழர், செரிங்க தோழர், செரிங்க தோழர்.
பின்ன இல்லா
நாங்க பாத்தீங்கன்னா விதைகள் எல்லாமே காய்கறிலயே எடுத்துருவோங்க தோழன். இப்ப பார்த்தீங்க அப்டின ஆ இ-சேவை மூலியமாவும் எடுக்க முடியுதுங்க தோழன். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையிலயும் விதைகள் நறைய கிடைக்குது தோழன்.
கண்டிப்பா கண்டிப்பா ஆ
ஏஜ்ஜான்டல்லா பாத்தீங்க அப்டினா விதைகள் வந்து நறையாவே கிடைக்குது தோழன்ங்ளோ இல்ல கம்மியான குறை குறைவான விலையிலேயே அந்த வி விதைகள் அனைத்துமே செடி வளருது தோழன்
கண்டிப்பா அந்த விதைகள் வந்து பாத்தீங்கனா பக்குவமான நிலமை எல்லா ஆரம்ப நாட்கள் பத்தீங்கனா அந்த பழத்த எடுக்கிறது
ஆமாங் தோழன் ஆமாங் தோழன் இப்ப நம்ம கடையில போய் வாங்குறோம் அப்டின்னா ஒவ்வொரு விதையும் ரேட் அதிகமா இருக்குங்க தோழன் பட் ஆன்லைன்ல வாங்கில பாத்தீங்கனா அப்டின்னா பாக்கெட்டே ரேட்டு் கம்மியாதான்ங்க தோழன் இருக்கு பட் எல்லா செடியுமே நல்லா வளருதுங்க தோழன் கேரட்
கண்டிப்பா
உருளக்கிழங்கு இதெல்லாம் தவிர மத்த எல்லா விதைகளுமே நல்லா வளருதுங்க தோழன்
அது வந்து பாத்தீங்கன்னா அந்த மண்ணோட தன்மை பொறுத்துதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம மண்ல வந்து ஆப் பிள் விளையணும் அது விளையணுன்றால் அது வந்து அந்த கிளைமேட்டு அந்த ச சூழ்நிலையை பொறுத்து தான் அந்தந்த ஏரியாக்கெலாம் விளையு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஜம்மு காஷ்ர் ஜம்மு காஷ்மீர் விளையக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நம்மல்லா விளையதுனா அது வந்து கண்டிப்பா வாய்ப்பு ரொம்ப கம்மிதான். நம்ம நம்ம மண்ணுக்கு நம்ம கால சூழ்நிலைக்கு இப்ப இங்கெல்லாம் வெயில் சுட்டு எரிக்குது அதுக்கு தகுந்த மாரி அந்த வெயில் தாங்கக்கூடிய நிலமையில அந்த விதைகளோ அந்த நாத்துகளோ அந்த பயிர் இடப்பக்கூடிய வகைகளை வந்து பாத்தினா இருந்தா மட்டு்தான் அத தாங்கி வளரக்கூடிய அளவுக்கு இல்லன்னா மற்ற
இது முள்ளிங்கல்லாம் வளருங்குது தோழன் நம்ம ஏரி நம்ம நா நார்த்து சைட்ல எல்லாமே கில் முள்ளங்கி கேரட்டு கேரட்டுமே வருதுங்க தோழன் ஆனா பெரிய லெவளுக்கு வர்றதில்ல சின்ன சின்னதா சிறிது சிறிதான்ங்கது வருது முள்ளங்கி நல்லா வருதுங்க தோழன் அப்பறம் பாத்தீங்க அப்டின்னா பொடலங்கா பீக்கங்கா சொரக்கா
அது வந்து நாத்து ஆறு
இது எல்லாமே நல்லா வருதுங்க தோழன் ஆன்லைன்ல ஆர்டர் போடுறது எல்லாமே சூப்பரா வருதுங்க தோழன்
இப்போ இப்போ எங்க பகுதியில்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆமா சும்மா தப்பி போன விதை நம்ம எதுக்காது யூஸ் இல்லாதுன்னு சொல்லிட்டு வீசியெறிவோம் பாத்தீங்களா அதுல இருந்து முளைச்சி வரும்
ஆ ஆமாங் தோழன் காய்கெறி அரிஞ்சு தூக்கி போட்டாக்கூட செடி வந்திருக்திங் தோழன்
ஆமா நெறைய இந்த சொரக்கா நீங்க சொல்ற மாரி பூஸ்ணிக்கா அந்த மாரியான அ காயெல்லா சும்மா நம்ம இப்ப தூக்கி வேணான் சொல்லி போடுவோம் பாத்தீங்களா வேஸ்ட்டு அந்த வேஸ்ட்லெந்து வளந்து வரக்கூடியது இப்ப காட்டு பகுதிகள்ல நம்ம எத்தனியோ இது பாக்குறோ ஆனா அதுல எவ்வளவ் காய் பிடிக்குது எவ்ளோ இத் நம்ம டேஸ்டான நெலமைல இருக்குதுன் சொல் நம் பாக்குறோ அத வந்து அது கிராமத்துண்டான ஒரு இது ஆனா நகரத்துல இருந்தா அது ஒரு வாய்ப்பு வந்து க ரொம்ப கொறைவுதா அதெல்லா இது பண் வ ஆமா
ஆ இப்ப வந்து தேங்கா சரடு இருக்குலைங்க தோழன் கிராம பக்கோ இப்ப வந் நகர பக்கமு செடிகள் நல்லா வளக்க ஆரம்பிச்சுட்டாங்க தோழன் அ இந்த தேங்கா சரடு மூலியமாவே இப்ப கத்திரிக்கா தக்காளி இதெல்லாமே போட்டுக்குறாங்கெய்ங் தோழன் வெண்டங் கா செடி செடியா வந்து போட்டுக்கிறாங்கய்ங் தோழன் கொடி போட முடியாது ஏனா நகரத்துல இருக்கவங் க வந்து அதிக பேரு மோஸ்ட்லி வாடக வீட்லதாங் தோழன் ட்ருப்பாங்க
கண்டிப்பா இப்ப வந்து பாத்தீட்ன்னா நீங்க சொல்ல மாரி செடி வகைகள் போட்டுக்குவாங் செடி வகைகள் மட்டு போட்டா அவுங்களுக்கு பயனு ஏனா வந்து பாத்தீட்ன்னா அதிகமான காய்கறி வாங்க மர வகைகளோ இல்ல மர வகைகள் போட வாய்ப்பு கெடையாது அதே போல கொடி வகைகளு போட்றதுக்கான வாய்ப்பு கெடையாத் ஏனா இப்போ கொடி எல்லா பக்கமு படரு அது வந்து பெரிய ப்ரெச்சனையானது அதனால வந்து பாத்தீட்ன்னா இப்போ அன் இப்ப இருக்குற காலகட்டத்தில நம்ம வந்து பாத்தீட்ன்னா நம் அந்த மழைநீர் சேகரிப் புன்றது ரொம்ப அதிகமான நெலைமையில் நம்ம என்ன பண்ணு இது பண்ணு செரிங்களா இந்த மழைநீர் சேகரிப்பு புடிச்சு நீங்க அதிகமான் நில மேல கற்றுக்கோ கற்று வெச்சுக்கிற்து ரொம்ப சந்தோஷ்மா இருக்கு இந்த அமர்வுல நம்ம அத பத்தி பேஸ்னோ ரொம்ப சந்தோஷோ அ இன்னு அதிகமா அந்த இந்த காரியத்த குறிச்சு நீங்களு தனிப்பட்ட நெலைமையில உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதென்ன பண்ணுங்க கற்கறுக்குடுங்க சரிங்ளா
சேரி நன்றிங் தோழன் அடுத்த இதுல பாக்கலாய்ங் தோழர் நன்றிங் தோழன்